வணக்கம் தோழி
பதினொன்னஞ்சு வரும்போ கட் பண்ணுங்க பத்துக்குள்ள கட் பண்ண கூடாது ம் பதினொன்னு அஞ்சு ஆ பதினொ டு பண்ணூ
ஓ செரிங்க தோழி இல்ல எனக்கு தெரியாது நா வந்து என்ன பண்ணுவோனா பத்து வந்தாவே ஓகே அப்
இல்லல்லே டுவல்வ் வரைக்கூ டைம் இருக்
ஓ செரிங்கத்
நம்மளிட்ட வேஸ்ட்ட் டைம் உம் இல்ல நான் கூப்ட்டா நான்தா கட் பண்ணனு நீ சொல்லவே கூடாது இப்ப வந்து இப்ப பேசுறோம்ல இந்தமேறிலாம் பேசவேக்குடாது வணக்கம்ஞ் சொல்ட்டு டாப்பிக்குள்ள பேயிறனு
அப்புறோ வேற எல்லாம் என்னா பண்ணி குடுப்பீங்க உங்க பொண்ணுக்கு
பாப்பாவுக்கு இந்த டொமேட்டோ ரைஸ்செடி செஞ்சு கொடுப்பே அப்பறோ இந்த உருளக்கெழங்கலா அம்மா வேற மாறி கொஞ்சோ டிஃப்ரெண்டா செஞ்சு குடுப்பேன் கான்ஃபிளவரு உருளக்கெழங்க வேக வச்சுட்டு கார்ன்ஃபிளவர் மாவு ஆ கொஞ்சோ இந்த இந்த மசாலா இருக்குல்ல பெரி பெரி மசாலா ஆ இதெல்லாம் போட்டு ப உருளக்கெழங்க வேவ வச்சு மசியல் பண்ணிட்டு அதுல வந்து கான்ஃபிளவர் மாவு ஆ கொஞ்சோ காரத்தகுந்தாப்டி நம்ம மேளகாபடி இதெல்லாம் பறிப்பறி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு உம் சின்ன சின்ன உருட்டிக்கலாம் அப்டி இல்லன்னா அப்டி சப்பாத்தி தேக்கமா தேய்ச்சுட்டு அப்டி ஸ்லைஸ்ஸ்லைஸா கட் பண்ணிட்டு ஹலோ
ஆ சொல்லுங்க சிஸ்டர் லைனதான் இருக்கே ஆ
இருப்போம்லா அந்த மேறி ஸ்நாக்ஸ் அந்த ஒர்த் சமய அந்த மாறி ஸ்நாக்ஸ் குடுத்துடுவே
ஆ அந்த பெரி பெரி மசாலனா எப்டிங்க பண்ண வந்து கட் அந்த மிக்சில அடிச்சுகோ எடுப்பாங்களே அந்த இது சொல்றீங்களா
பெருப்பறி மசானா கொஞ்சோ அது என்ன சொல்ல இந்த இந்த நம்ம வந்து இந்த மேகி சாப்டோம்போது ஒரு ஸ்மெல் வரும்ல ஒரு ஒரு பொடி ஸ்மல்லு மேகி டீ சாப்புடும் போது மேகில ஒரு பாக்கெட் தந்திருப்பாங்கள்ள கொஞ்சோ ரெட் கலர் பொடிபெருக்கும்ல அந்தஸ் முல் பருகு கொஞ்ச அத விட இன்னு நல்லா இருக்கு
ஓ
அந்த பொடி அப்றம் வந்து ச்செ சிக்கன் டிக்காலாம் ஹோட்டல்ல பெரிய பெரிய ஹோட்டல்ல செஞ்சு தருவாங்கள அதுல ஒரு பிளேவரு ஸ்மல் வரும் பாத்தீங்களா அந்த ஸ்மல் வரும் நல்லா இருக்கு உம் அப்பறோ அ ம் அ ப இது அது பாப்பா யூடியூப் பாத்து செஞ்சுதா சொன்னா நைட்டே வாங்கி வச்சிச்சிட்டே அப்பறோக் காள் ம் காளான் அந்த மேரி அப்பறம் ஒரு சமயம் வந்து ம் திடீர்னு வந்து இட்லி வேணுனு கூட சொ சொல்லிரு யாராது பிள்ளைங்க இட்லி கொண்டு வந்துருக்கன்னா
ஆனா இட்லி குடுத்து விடக் கூடாது சாப்பாடு தான் குடுத்துனு மதியோ அப்டின்னு
அது அ அது குட்டி பசங்கல்ல இப்ப பசங்க சொல்லி மாட்டாங்க ஆஹ் இப்ப ஆத்தா இவங்களாம் த்தாடு தான படிக்கிறாங்க த்தாடு ஃபோர்த் அந்தமாத்
ம் இல்ல எங்ளுக்கு வந்து இப்பதா ரீசண்டா பேரன்ட்ஸ் மீட்டிங் வச்சிர்ந்தாங்க அப்ப வந்து என்ன
இல்ல அப்ப ஆ அவ வந்து குட் டி பையன்ல சரியா சாப்பிட தெரியாதுல்ல தொண்டையில த்ரோட்ல போய் அப்படியே நின்ட்டுக்குரூ தொண்டையில போய் அப்டியே நின்ட்டுக்குரூ தரி குடி குடிக்க மாட்டாங்க ஏதாவ்து தண்ணி குடிக்காம அத்னா பாத்து சாப்பிட தெரியாது அத்னா இட்லி குடுத்து வேணா கேப்பாங்க கும்ல அவங்ளுக்கு எப்டி சாப்பிட தெரியாதுல குட்டீஸ் தான கொஞ்சோ பெருசனா அதனால
அவிங்களுக்குத் இ ல்ல சிஸ்டர் அவ்ங்க வந்து எப்டின்னா தயிரே அதிக குடுக்கூடாதுன்ருக்காங்க தயிர் சாப்பாடு குடுக்கூடாது இட்லி தரக்கூடாது ஆம் அவ்ங்களுக்கு வந்து எப்டின்னா ரெண்டு மூணு டிஃபன் பாக்ஸ் எல்லா குடுக்காதிங்க ஒரு டிஃபன் பாக்ஸ் கூட வந்து முட்டையோ இல்ல ஏதாவ்து பொரியலோ சின்னதா
இப்ப எல் கே ஜி, யூ கே ஜி க்கு எப்டி குடுப்பாங்க இப்ப எங்க பாப்பாலா பையன்லா படிக்கும் போது சாப்பாடு அங்கயே குடுத்துருவாங்க
ஆஹ்
ஆஹ் அது இன்டர்நேஷனல் ஸ்கூலா? ஆஹ் அதனால வந்து அஹ் அவுங்களே ஃபுட்டு குடுத்துருவாங்க மா அவங்க ஃபுட் சாட்லா எங்களுக்கு அனுப்பிடுவாங்க வீக்லி வீக்லி மாத்திட்டே இருப்பாங்க அம் காலையில வந்து போனவங்களையுமே நம்ம சாப்பாடு மட்டு சாப்பிட்டு அனுப்பிடனு மார்னிங் மட்டு
உம் மதிய சாப்பாடு சாந்தரோ அப்புறோ நைட்டு நைட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க.
ஆஹ் மூன்றைக்கெல்லா வீட்டுக்கு வந்துருவா ஆஹ ஒரு பதினோரு மணி ஜூஸ் சோ ஏதோ சூப்பு ஒண்ணு குடுப்பாங்க அங்கேயே அப்புறௌ மதிய லஞ் சு லஞ்சுக்கடுத்து ஏதோ ஒரு அ பால்பாயசோ அப்பல்ல சூப்பு வெஜிடபிள் சூப்பு அப்புறோ இது பச்ச பயிறு வேக வேக வச்ச பயிறுகள் பொளைக்கப்பட்ட பயிறுகள் அந்த மாரி குடுப்பாங்க
உம்
கேப்புட்டு தா அப்பறம் மதிய வந்து ஏதோ ஒண்ணு ம் ஆஹ் சாப்பாடு குடுப்பாங்க அதும் ஊங்ளுக் சொல்லிருவாங்க பீட்ரூட் சாதோ சாம்பார் சாதோ ஓ குழம்பு சாத என்ன குழம்பு அது ஆஹ் பீஸ் இப்பதிகோ
உம்
ரொம்ப அதிகம் உம் பீஸ் அதெல்லா சேத்துதா நம்ம வேணா அந்த மாரிலா வேணா நாங்க வீட்லயே செஞ்சு குடுத்துருவோன்னா இல்லங்க ரூல்ஸ் இந்த இந்த ஸ்கூல்ல அப்டிதா ஃபுட்டோட சேத்துதா ஃபீஸ் குடுக்கணு அப்டின்ருவாங்க அந் எல் கே ஜி, யூ கே ஜில அப்டிதா போய்ட்டு பண்ணிக்கிட்டுருந்தா அப்புற ஃபஸ்ட் ஸ்டாண்டுலருந்து வேற ஸ்கூல மாத்திட்டோ வேற இது அந்த ஸ்கூல வந்து ரொம்ப தூரமா கொண்டு போய்ட்டாங்க அவங்களோட மெயின் பிரான்ச் கொண்டு போய்ட்டாங்க அவ்ளோ தூர போய்ட்டு வர முடி
உம் ஆஹ் வேன் தான சிஸ்டர் வேன்னாலுமே ரொம்ப நேரோ ஆகு வர்றதுக்கு நேர ஆவும் போறது கெளம்புறது நேரத்துலயே கெளம்புற மாரி இருக்
இல்ல இல்ல அவுங்க வந்து ரொம்ப தூரோ அந்த ஸ்கூல கொண்டு போய்ட்டாங்களா ரொம்ப தூரோ அதனால வந்து நம்ம வீட்டு பக்கத்துல நெறய ஸ்கூல்ருக்கு அப்றோ வேற ஸ்கூல்ல மாத்திட்டோ அப்ப லஞ்ச் நம்ம குடுத்து விட்ற மாரி தா இருந்துது ஃபஸ்ட் ஸ்டேண்டட்ல
உம் இல்ல அதுதா கரெக்ட்டு இப்ப என்னா நம்மகிட்ட ப்ச் அமௌண்ட் இருக்கு இல்லாம இருக்கு இப்ப நம்ம வீட்ல இந்துனா நமக்கு தேவையானது இந்த கொழந்தை இது சாப்புடு இது சாப்படாதுன் நமக்கு தெரியு அதுக் தவுந்தமாரி நாம்ம சமைச்சு குடுத்தர்லா அது அங்கினா வந்து அது புடிச்சுதுன்னா நல்லா சாப்டுங்க புடிக்கல அப்டினா அ
ஓரளவுக்கு கொழந்தைளுக்கு அ கொழந்தைகளுக்கு சாப்பட்ற மாரிதா குடுப் பாங்க அது ஃபுல்லாவே இந்த பணக்கார்வீட்டு பொண்ணுக பிள்ளைைக அத அந்த மாரிதா படிப்பாங்க ஃபீஸூ அதிகோ அந்த மார்தா
ஓ சேரிங்க சிஸ்டர்
சவுண்டு கேக்குது இந்த மாரிலா கேக்கவேகூடாது இது ஃபெயில் பண்ணிருவாங்க
ஏ இல்லைங்க சிஸ்டர் என் சைட்ல எந்த சவுண்டு இல்ல
கரச்சி கரச்சின் கேக்குது எதோ ஒன்னு
இல்லயே கேக்குதுங்ளா
இப்ப கேக்கல இப்பதா நல்லாருக்குது
ஓ இல்லல்ல நா இங்குட்டு எந் ஓ இங்குட்லா எந்த சவு ண்டு இல்ல நா எதும் பண்ணல எதோ ஃபோன்ல எதோ ப்ராப்ளமோ என்னமோன் தெரில
ஆஹ் சொல்லுங்க
அ ப்றோ அப்புறோ உங்க வீட்ல வந்து நீ நீங்க சொல்றதாங்களா நீங்கதா இந்த இது சமைக்கணு அது சமைக்கணு அப்டினு அந் பாப்பா கால்ல சொல்றது சமைச்சிருவீங்க மீதி நேரோல்லா நீங்க உங்கள்க் வீட்ல என்ன இருக்கோ அதை சமச்சிருவீங்க
அ ஆமா ஸ்கூலப்பையா ஸ்கூல் எ ப்போ மதியோ அவுங்குளுக் செய்யும்போ நானு சேத் செஞ்சிருவே எல்லாத்துக்கு ஒரே மார்தா கொழம்பு சாதோ பொரியலு அந்த மாரி பண்ணுவே அவசரத்துக்கு அவுங்க எதா டிப்ஃரண்டா கேட்டாங்கனா அந்த மாரி செஞ்சு குடுக்குற அவுங்களுக் தனியா சாப்பாடு செய்வே
ஓ சரிங்க ஸ்
தனியா எங்களுக் தனியாதா செய்யணு அவுங்குளுக் கொஞ்ஜோ அந்த சாப்பால்ல எடு த்து கொஞ்ஜோ வேற மாரி செஞ்சு குடுக்கணு
உம் ம்
இப்ப இருக்க பசங்கலா அப்டிதான சாப்பட்றாங்க
ஆமா சர் து அவிங்களே கேக்குறாங்க வாய தொறந்து எனக்கு இதுதா வேணு இது வேண்டா
எங்க பாப்பாவே இப்பல்லா ஸ்டவ்வ ஸ்டவ்வ ஆன் பண்ணிட்டு யூடியூப் பாத்தெல்லா டிஃப்ரண்ட் டிஃப் ரண்டாலா செய்யுது இப்ப ஆரம்பிச்சிருச்சு
பரவால உங்களுக்கு வேல மிச்சன் வெச்சு
இல்ல அது இல்ல சாப்பிட மாரி புடிச்ச மாரி செய்யுங்க சும்மா சின்ன சின்ன ஐட்டங்க எதாவுது ம்
இருந்தாலு அதுவு உங்களுக்கு ஒரு வேலையா தான இருக்கு மின்ன இப்ப வந்து கொஞ்சோ உங்களுக்கு வேல மிச்ச இல்ல
அது என்ன சொல்றிங்க ஸ்நாக்ஸ் ஐட்டலா இந்த மாரி எதோ டிஃப்ரெண்டா யூடியூப்ல போட்ருப்பாங்கல அந்த மேரி நா சொல்றே ம்
ம், ம், இல்லங்க இல்லின்னா இல்ல இதுக்கு முன்னாடி எப்டின்னா அ அந்த பொண்ணு வந்து பாத்துட்டு உங்கள்ட்ட சொல்லுவாங்க இது செஞ்சு குடுங்கம்மா அப்டின்னு இப்ப வந்து அந்த பொண்ணுக்கு தேவையானது அந்த பொண்ணே சமைச்சுக்குதுல்ல அப்ப அந்த ஒரு வேல உங்களுக்கு மிச்
இல்லையே சாப்பாடுலா செய் முடியாது சும்மா அந்த லீவ் அப்ப எதாவது ஸ்நாக்ஸு எதாவது டிஃப்ரெண்டா எதாவது யூடியூப்ல பாப்பாங்கல்ல அது எப்பயோ ரேரா ஸ்டவ்லா எ ட்டாது கூட நிண்டு நம்ம ஹெல்ப் பண்ணணு, ம்
பரவால்ல இல் இப்ப எங்க பாவ எங்க வீட்ல பக்கத்துல சிஸ் டர்
அ சிக்கன் சமோ சிக்கன் மாம்ஸ்சு அ சிக்கன் ம அ மமோஸ் அப்பறோ வந்து அப்பறோ இந்த உருளக் கெழங்குல வந்து டிஃப்ரெண்டா கொஞ்சோ செய்வாங்கல்ல யூடியூப்ல அதே சொன்னேல அந்த மாரி அ ப்றோ அப்டி இப்டி நெறைய இது ஐட்ட நெறைய பாத்து வச்சிருக்கு பாப் அ எதயாவ்து ம் இந்தா வந்த்ட்டாங்க இல்லபா வேற அடிச்சிட்டாங்ளா
ஓ சரிங்க சிஸ்டர்
இ வேஸ்டான
ஆமா இன்னு ஒரே கொஞ்ச நேர தா இல்ல சிஸ்டர் இப்ப எங்க வீட்ல பக்கத்துல ஒரு பைய இப்ப லீவுக்கு வந்திருந்தா அவ வந்து எப்டின்னா கவுர்ண்மண்ட் ஸ் ஸ்கூல்ல தா படிச்சா அஞ்சு அஞ்சாவுதா நாலாவது படிச்சா அவ ஏதோ அந்த எக்சாம் அந்த கவர்ண்மென் மூலமா டேலண்ட் எக்ஸாம் அந்த மாரி வப்பாங்கல்ல அந்த மாரி அவ அ அந்த மாரி வைக்கிறதுல வந்து அவன் அவ பாஸ் பண்ட்டா அது எத்தனையோ ஸ்கூல் எழுதுச்சா அதுல வந்து அவ பாஸ் பண்ணிட்டா இப்ப அது வந்து என்னன்னா இப்ப அவன் கிரீன் சைன் போற வரைக்குமே ஃபுல்லாவே கவர்மெண்ட் அவனுக்கு எந்த படிப்பு செலவு இல்லாம ம எல்லா செலவு நா கவர்மெண்ட் பாத்துக்கறே அப்படின்னு அந்த பைய வந்து இப்ப ஹாஸ்டல்ல சென்னைல படிச்சிட்டு இருக்கா அப்ப அந்த பைய இப்ப இந்ரவ இந்த லீவுக்கு வந்தா வீட்டுக்கு வந்தப்ப எல்லாரு சேந்து கூட்டாஞ்சோறு ஆக்கலா எல்லா சேந்து செய்யலா அப்டின்ட்டு அவிங்க அம்மா இல்லாத டைம்ல ஆஹ் அடுப்புல எண்ணெய வச்சுட்டு மேகி செய்யலா அப்டின்னு சொல்லிட்டு அடுப்புல எண்ணெய வச்சிட்டு ஏதோ எந்திரிச்சா போல கைல ஊத்தி கையெல்லா மு ஒரு சைடு ஃபுல்லா இதாயிடுச்சுங்க பாவ பாக்கவே ப பயங்கர எனக்கே பயமா இருந்துச்சு அவ அழுங்காமப்பா அக்கா அதெல்லா ஒண்ணு இல்லக்கா சரியா ஆயிருக்கா அப்டின்னு அழகா ஈஸியா சொல்றா
உம் அவ என்னதுல அப்டி பாஸ் ஆனா
ஆஹ் டேலண்ட் எக்ஸாம் ஏதோ சொன்னாங்க ஆனா கவர்மெண்ட்ல எழுதுற எக்ஸாம் தா நாலு வயசு தா ஆச்சு ஆனா ஃபுல்லாவே ஸ்டார்டிங் ஒன்னாதுல இருந்து ஆஹ் தமிழ் மீடியந்தா கொஞ்ச ரொம்ப புவர் ஃபேமிலின்னு வச்சுக்குங்க
ஓ அந்த மாரி பசங்கள வந்து இத எடுத்து பண்ணுவாங்க அந்த மாரியா தமிழ் மீடிய
ஆமா தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச கொழந்த நா தமிழ் மீடியந்தா எங்க வீட்டுல அம்மா சடுலயு சரி அங்க எல்லா பக்கமே கொஞ்ச கஷ்டப்படற குடும்பங்க அதனால அப்டிதா எல்லா அப்பாலா தினக்கூலி தினக் கூலினா அந்த ஒரு வா வாரஸ் சம்பளம்னு வச்சுக்கங்களே வாரத்துக்கே ரெண்டாயிர் ரூபா தா சம்பள வாங்குவாரு ரொம்ப கஷ்டப்பட்டு என்னைய படிக்க வச்சதே ரொம்ப கஷ்ட நா ஆனா ஃபுல்லாவே ஒன்னாவது துல இருந்து மா காலேஜ் முடிக்கிற வரைக்குமே கவர்மெண்ட்டு தா நா படிச்சது
ஆஹ் சரி சரி
உம் அ அந்த அளவுக்கு நா ங்க சொல்லப் போனா எனக்கு இங்கிலீஷே அவ்ளோக்கு பேச தெரியாதுங்க
அ இல்லைங்க தமிழ் மீடியம் படிச்சவங்க அப்பிடிதாங்க தமிழ் மீடியம் படிச்சவங்க எல்லாரு அப்பிடிதா ஹ இங்கிலீஷ் அவ்ளக்கா வராது ஏன்னா தமிழ் மீடியத்துல வந்து நாலு சப்ஜெக்ட் வந்து தமிழு ஒன்னே ஒண்ணு தானே இங்கிலீஷ் இருக்கு க்கு அது வந்து நம்மளுக்கு வந்து கிராமர் ல்ல நானுந் தமிழ் மீடியந்தா க்ராமர்ல்லா ண்ண மாட்டாங்க ஸ்ட்ரெய்ட்டா வந்து இதுக் போயிருவாங்க டீச்சரே அவ்ளோ அழகா சொல்லி அவுங்களுக்கே ஒன்னுந் தெரியாது தம்ங்கிலீஷ்சு நா வந்து தாத்தா பாட்டிட்ட வளர்ந்தே அம்மா அப்பாட்ட வளர்ல நா ஆஹ் இங்க எங்க தாத்தா பாட்டி பாட்டி ரொம்ப புடிக்கோ அனால பாட்டிய விட்டு போக மாட்டேன்ட்டே அதனால எங்க பாட்டி என்ன பண்ணாங்கன்னா வீட்டு பக்கத்துலயே ஒரு பிரைமரி ஸ்கூல்ன்னு சொல்லுவாங்கல்ல அங்க ஒன்
பிரைமரி ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலோட அடுத்ததுங்களா மெத் மெட்ரிகுலேசன் மாரிங்களா உம் தெரியலே எனக்கு நாங்கெல்லா வந்து எப்டின்னா தொடக்கப்பள்ளி அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல அ ஓ அந்த ஸ்கூல் தா நானு தொடக்கப்பள்ளி அதுக்கப்புறோ வந்து
ஆஹ் தொடக்கப்பள்ளி தா பிரைமரி ஸ்கூல்ல அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தொடக்கா அதுலதா படிச்சேன் அப்புறோ ஆறாங் க்ளாஸ் ஏழாங் க்ளாஸ்சு பக்கத்து ஊர்ல வந்து கவுர் ப்ரைவேட் ஸ்கூலு ஆனா தமிழ் மீடியம் இந்த ஸ்கூல் பஸ்லா விட்டுருப்பாங்கல்ல அந்த மாரி ஸ்கூல்
சேரிங்க சேரிங்கத் தோழி நன்றி
நன்றி வணக்கம்
ஏங்க